ஹலோ எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப புடிக்கு
எனக்கு ரொம்ப புடிச்ச சாப்பாடு வந்து பிரியாணி
எனக்கு பிரியாணி புடிக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
அசைவ
ஓகே நான்வெஜ் வந்து வீக்கெண்ட்ல சாப்டுவீங்ளா இல்ல வீக் டேஸ்லே சாப்டுவீங்ளா
அசைவ வந்து எப்போதுமே வார இறுதிலதா சாப்றோ வார இறுதில சாப்டு போதுதா வேலையெல்லா முடிச்சுட்டு வந்து ஒரு நிம்மதியான உணர்வுல வந்து சாப்ட முடியு
வீட்டு சாப்பாடா இல்ல கடைல விரும்பி சாப்டுவீங்ளா
அது என்னனே தெரியல நம்ம எப்ப வீட்ல பிரியாணி செஞ்சாலு அது ஒழுங்கா வரமாட்டேது அதனால கடைலயே ஒரு நல்ல கடையா பாத்து சாப்பாடு வாங்கி சாப்ட்டனா நல்லாருக்கு
கரெக்ட் ஆனா சில நேரம் நம்மளுக்கு அவுட் சைடுலதா ஃபுட் சாப்டணுன் தோணுல
ஆமா
ஃப்ரெண்ட்ஸோட போனா டிஃப்ரெண்ட்டா இருக்கு டிஷஸ் ட்ரை பண்ண நல்லாருக்கு
ம்
ஸ்பை ஸ்பைசி ஃபுட் புடிக்குமா உங்களுக்கு காரசாரமான உணவு
ஆமா அதிகமா காரசாரமான உணவு தா விரும்பி சாப்டுவ அதுலயு சாப்ட்டு முடிச்றன அந்த நாக்குல நிக்கிற மாதிரியான காரமான உணவுனா இன்னு நல்லாருக்கு நம்ம சாப் அதுக்கே ஒரு அர்த்த குடுக்கறது அந்த காரசாரதா
ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க பானிபூரி அந்த மாரி சொல்றீங்ளா
ம் ஆமா
ஸ்வீட்ல என்ன புடிக்கு உங்களுக்கு
அ இனிப் து அவ்ளவா புடிக்காது எப்பவாது சாப் பட்றதுண்டு ஆனா அடிக்கடி இனிப்பு எடுத்துகறதில்ல வாழ்க்கைல காரந்தா நெறைய பிடிக்குது
இப்ப இந்த வெயில் காலத்துல எப் பிடிதா காரோ சாப்பட்றீங்கன் தெர்ல ஐஸ்கிரீம்லா சாப்டுவீங்ளா
அ அது நெறையா சாப்டுவே
நியூ ஃபுட்டு புதுசா எதாவ்து உணவுல்லா ட்ரை பண்ணுவீங்ளா
அ புதுசா எப்போது ம் விரும்பி சாப்பட்றதில்ல நம்ம ஏற்கனவே சாப் பிட்ட சாப்பாடு அப்டினா நம்மளுக்கு சாப்பட்றத்துக்கு இன்னு நாக்கு வந்து ரொம்ப தூண்டு
அதனால புதுசா எந்த சாப் பாடயு விரும்பி எடுத்துக்கறதில்ல எப்போதுமே
சாப்ட்ட சாப்பாடே சாப்பட்றத்துக் உங்களுக்கு போர் அடிக்காதா
ஆமா நம்ம ஏற்கனவே சாப்ட்ட சாப்பாட்லயே நம்ம இது வரைக்கு சாப்ட்ருப்போ இல்லயா அத வந்து மாத்தி மாத்தி சாப்புடுவோ ஆனா புதுசா அப்டினா இது வரைக்கு சாப்டாம இருப்போல்ல அந்த மாதிரி எந்த சாப்பாடயு விரும்பி சாப்பிட தோணாது ஏனா நம்ம ரொம்ப பசீல இருக்கும்மோது இப்ப புதுசா ஒரு சாப் பாட சாப்பட்றோனா அது நம்மளுக்கு திடீர்னு புடிக்காம போய்டுதுன் வெய்ங்க அந்த நேரத்துல நம்மளுக்கு என்னடா இவ்ளவ் பசியா இருந்து நம்ம சாப்பாடு பிடிக்கலியே பழைய சாப்பாடே நம்ம எப்போது சாப்பட்றதே சாப்ட்ருக்கலாமோ அப்பிடின் ஒரு எண்ணோ வந்துரு
ஓ கண்டிப்பா கண்டிப்பா
ஹாமா அதனால நம்ம எப்போது சாப்பட்றதுல்யே நம்மளுக்கு புடிச்சது இருக்கு இல்லயா அத அதிகமா சாப்ட்டுட்டு புடிக்காதத எப்பவாது சாப்பட்றதுண்டு
கரெக்ட்டு அ எப்டி பேலன்ஸா சாப்பட்றது தா முக்கியோ நம்ம ஃபுட்டு இம்பாட்டன்ட்டு தா ஆனா நீங்க வந்து இப்போ எப்டி ஹெல்தியா சாப்பட்ணுன் நெனைப்பீங்ளா இல்ல னா இஷ்டமேனிக் சாப்ட்ருவீங்ளா
இஷ்டமேனிக்குனா சாப்பட்றது எனக்கு புடிக்காது எப்போதுமே ஆரோக்கியமான உணவ வந்து எடுத்துக்கணுன் நெனைப்பே ஏனா இப்ப நம்மளோட காலகட்டல்லா மாறிட்ருக்கு இல்லையா முன்னாடி உள்ள காலங்கள்ல பயிறு, தானியங்கள் இதெல்லா சாப்ட்டுட்ருந்தாங்க ஆனா இப்போ உள்ள காலத்துல வந்து நம்ம அந்த மாரி சாப்பாட்லா உட்டுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு மாறிட்டோ அதனால நம்மளாலா இப்ப தானிய வகையெல்லா சாப்ட முடியாதனால நம்ளோட உணவு வகைகளும் மாற்னதுனால நம்ளோட ஒடம்பும் அதுக்கு ஏத்த மாதிரி நறைய நோய்கள் லா வர ஆரமிக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே பாத் ஸ்ட்புட் அல்லா எடுத்துக்காம கொஞ்ச ஆரோக்கியமான உணவதா சாப்புட்ணுன்னு நெனப்ப
நல்லது நல்லது நீங்க எப்புடி படங்கள்லா பாப்பீங்ளா படங்கள்லா பாக்க புடிக்குமா
அ படங்கள்லா பாக்க ரொம்ப புடிக்கு ஆனா கொஞ்ச நேர கெடைக்காது அதனால நண்பர்களோட எப்பயாது வெளிய போய் படம் பாக்கறது உண்டு மத்தபடி ஹ்ம்
மோஸ்ட்லி எந்த மாத்திரியான படங்கள்லா பாப்பிங்க
ஆ எனக்கு வந்து சைக்கோ படம் பாக்க புடிக்கும் அப்பறமா ஓ ஆக்ஷ்ன் படங்களும் பாக்கப்புடிக்கும் அதுக்கப்பற
ம்
இன்வெஸ்டிகேஷன் அது சம்மந்தமான படங்கள் பாக்கறதுனா ரொம்ப ஆர்வமா இருக்கு
ஆமா ஆமா நீங்க சொல்ற மாரி அந்த த்ரில்லர் மூவி அந்த பேய் படொ எல்லாமே வந்து பெரிய தேட்டர்ல பாத்தா ரொம்ப நல்லாருக்கு அற்புதமார்க் ஸ்ட்ரெஸ்சா இருக்கமோது எந்த மாதிரி மூவி பாப்பிங்க
ஸ்ட்ரெஸ்சா ருந்துதுனா படுத் தூங்கிடுவ எந்த ஒரு வேலையும் பாக்காம மனச கொஞ்ச அமைதிபடுத்திகிட்டு படுத்து தூங்கிட்டனா அப்பயு நிம்மதியான தூக்க வராது அந்த நிம்மதியான நெலையையு அமைதியான நெலையையு அடையற்து தா அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம போக்க துக்கான ஒரு வழியாருக்கு இப்டி அமைதி அடஞ்சு ஒரு பத்து நிமிஷ ப்ப நம்பளால தூங்க முடிஞ்சிருச்சுனா கொஞ்சோ மனசுல பாரம் நல்லா எறங்கி நல்லா ஆயிடுவாங்
ஓ நல்லது நல்லது தெனமு நீங்க எவ்ளோ நேரொ ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க
அ அ தொலைபேசி உபயோகிக்கிறது ந்து ரொம்ப கம்மியா தா நா உபயோகி ப ஏனா ஹிப்போலா ப பிள்ளைங்க எல்லாரு இந்த ரீல்ஸ் பாத்திட்டுருக்காங்க இல்லையா அது மாரி லா பாக்கறதுக்கே வந்து எனக்கு கொஞ்சோ அலுப்பா இருக்கு அதனால தேவைப்பட்றப்ப மட்டு எடுத்து பாத்துட்டு வச்சுருவே ஒரு சராசரியா இருவத்தி நாலு மண் நேரோ ஒரு நாளைக்கு அப்டின்னு பாத்தா நா அலைபேசிய யூஸ் பண்றது ஒரு அதிகபட்சோ ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரமாதா இருக்கு
பரவாலயே இந்த காலத்துலயு இப்டி இருக்கீங்க ஆச்ரியமா இருக்கு நீங்க சொல்றத கேக்கவே
அப்போ நீங்க அதிக நேரோ பயன்படுத்வீங்ளா
ஆம்மா நா வந்து நீங்க சொல்றதுக்கு அப்டியே ஆப்போசிட்டா முன்னும் பின்னுமா நேர் மாறாக தா இருப்பே ஃபுல்லா போன்தா இன்ஸ்டாகிராம்னு ஒன்னு ஒரு ஆப் அதுலதா எப்போது ரீல்ஸ் பண்ணிட்டு பாத்துட்டே இப்போ டைம் போறதே தெரியாது அதுல
அத பாத்திட்டே இருக்கும்போது ஒங்களுக் க்கு போரடிக்காதா
அது இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஒரு வீடியோ வேற வேற வருமா அதுலயே அப்டி நாங் முழுகி போயிர்வோ கொஞ்சோ நேரத்துக்கு அப்றமா எ எதுமே என்ன பண்றனே தெரியாது அதனாலயே பாத்துட்ருப்பே
ஓஹோ
எப்டி உங்களுக்கு லன்ச் பிரேக் ரொம்ப ஃபன்னா இருக்குமா
ஆ லன்ச் பிரேக்ல ம் ஆம்மா கொஞ்சோ நம்ம புடுச்ச சாப்பாட சாப்ட்றதுன்றதே தனி ஒருது உணர்வு அந்த சாப்பாட சாப்டும்போது நா ரசிச்சு ருசிச்சு சாப் புட்டு அதனால அப்றோ அந்த சாப்பாடு நேரம் அப்டின்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான நேரந்தா
ஓ நல்லது நல்லது வேற எதா ச்சு என்னிடம் கேக்க விரும்புகிறீர்களா
சாப்டுவீங்க
என்ன சாப்பாடா நா வந்து கேரட் ரைஸு அந்த மாதிரி ப்ரு அன்ஸ் ம் நெறைய காய்கறிகள் சேத்து நல்லா சாப்டுவே கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரி காய் வகைகள்லா நா அப்டியே எங்க வீட்ல செஞ்சு தருவாங்க அந்த மாரி சாப்டும்போது நமக்கு கொஞ்சோ ஒடம்பு ஹெல்த்தியா நல்லா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா
ஆமா
அப்றோ
ஒங் ஒங்களுக்கு புடிச்ச சாப்பாடு எதுன்னு நீங்க சொல்லவே இல்லயே
எனக்கு புடுச்ச சாப்பாடுன்னு பாத்தீங்னா அது எலுமிச்சை பழ சாதமு அது கூட உருளை கெழங்கு ரொம்ப நல்ல காம்போவா இருக்கு அப்றோ தயிர் சாதமு உருள கெழங்குமே நல்லாருக்கு ரொம்ப சுவையா இரு க்கும் பிரியாணி எனக்கு வீட்ல செஞ்சா மட்டுந்தா புடிக்கு வீட்ல செஞ்சாதா அது எனக்கு எதோ காரசாரமா சுவையா இருக்க மாதிரி ஒரு உணர்வு பிரியாணி அந்த மீன் வறுவல் அந்த மாரி ரால் வறுத்தல் அதெல்லா ரொம்ப விரும்பி சாப்டுவே சேரி உங்ககிட்ட பேசுனதுல ரொம்போ சந்தோஷோ
இருங்க இருங்க இன்னு ஒரே ஒரு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட கேக்க
ஆ சொல்லுங்க
வீட்ல பிரியாணி செய்வீங்க அப்டின் சொன்னீங்களே அப்ப கடைல உள்ள பிரியாணிய வந்து விரும்பி சாப் பட மாட்டீங்களா
ஆமா கண்டிப்பா ஏனா கடைல சாப்டும்போது அவ்ளவு சுவையா எனக்கு தெரியல வீட்ல வந்து நாம்ம செய்யும்போது நம்ம ஹை நல்லா ஹைஜினா நல்ல சு த்தமான ஒரு உணவா நம்ம செய்வோ அது மட்டு இல்லாம அந்தளவு வீ ட்ல செய்ற அளவு அந்த சுவை வந்து இருக்காது நமக்கு கடைல நா நெறைய டைம் வாங்கி சாப்ட்ருக்கே ஆனா எது சாப்ட்டாலுமே நமக் கு அந்த சப்புன்னு இருக்க மாரியே இருக்கு இப்ப வீட்ல செஞ்சோன்னா அது நல்ல ஒரு கார தனமான ஒரு சுவையா நமக்கு புடிச்ச மாத்ரி காரோ உப்பெல்லா போட்டு சாப் பட்லா அவ்ங்க எதோ அது எதோ சும்மா சாதோ மாரி இருக்க மாரி இருக்கு எனக்கு
செரி செரி உங்கள்ட்ட பேசு ரொம்ப நல்லது
நல்லது நல்லது நல்லது
ம் ம்